க்கம் தோழா சொல்லுங்க.
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நீங்க?
நல்லாருக்கோ தோழா நீங்க எப்ட்ருக்கீங்க?
ம் நல்லாருக்கோம் நீ நல்லா சாப்ட்டிங்களா?
சாப்ட்டந் தோழா நீங்க சாப்டிங்ளா?
ஆ சாப்டங் என்னா சாப்ட்டிங்க நீங்க?
நா வந்து து இப்ப ஈவ்னிங் டைம் ஆனனால இப்பதா தோழா டீ குடிச்சு பிஸ்கெட் எல்லா சாப்ட்டோ.
அப்டியா செரிங் செ
ஆமாங் தோழா.
நம்மளுக்கு அந்த டீ இல்லங்க நம்மளுக்கு அந்த டீ குடிக்கிற பழக்கோ இல்ல.
ஆ நல்ல பழக்கோ அத வந்து பாராட்ட வேண்டிய விஷ்யோ.
ம்.
ஆமா டீ காஃபி எடுத்துக்காதது நல்லத்தா ஆனா ஒரு சிலரு க்கு வந்து எங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து டீ காஃபி தா முக்கியம்.
ஏங்க அப்டி எ எனக்கு அது ஏ அப்டினே புரியாதுங்க ஏனா நா இதுவரைக்கு அந்த மாரி டீ காஃபில்லா
இல்லங்க டீ குடிச்சாதா அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குங்க. டீ குடிக்காம இருந்தாதா அது தலையெல்லா வலிக்கிற மாதிரி இருக்குங்க.
அப்டியா
ஆமாங்க தோழா
அது ஏ அப்டி நெறைய பேருக்கு இந்த மார்தா இருக்கு என்ன ரீசன் எதாச் ஸ்பெசிபிக்கா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதாவ் ஷேர் பண்ணுங்க
இப்ப வந்து நீங்க எப்டி டீ குடிக்காம இருக்கீங்ளோ நாங்க வந்து அந்த டீய குடிச்சு பழகிட்டோ அதனால வந்து அத வி விட முடியறதில்ல
அப்டின்றீங்ளா
அப்டியாப்பே உங்ளுக்கு புடிச்சது வந்து நீங்க என்ன சொல்வீங்க நாங்க வந்து ஃபுல்லியே புடிச்சது எங்ளுக்கு வந்து டீ தா அப்டின் சொல்வோ
ஃபுட்டுலேவா
ஆமா ஃபுட்டுன்னு எட்த்துகிட்டா இப்ப ஃபுட்டு கூட வேணா எங்ளுக்கு டீ போது அப்டின்தா சொல்வோ
ம்
அந்தளவுக்கு வந்து டீ குடிக்காமலா இருக்க முடியாது அப்டின்
னா சொல்றீங்க நீங்களா ரொம்ப டீப் பிரியர்கள்
ஆமா ஆமா ஆமா
டீ இல்லனா ப்பாஸ் டீயே இல்ல ஒரு சுச்சுவேஷன்ல அப்புனா காஃபியா
ஆ காஃபி
உம்
காஃபி ஆர் டீ இல்ல அதுக்கப்பறந்தா ஜூஸ்
ஓ ஓகே ஓகே
அந்த மாதிரி
ம் ஆனா கம்பல்சரி டெய்லி ரெண்டு டி
நீங்க பாத்ருக்கீங்ளா டீ கடைல எல்லா அடிக்கிற வெயில்ல கூட எல்லாரு உக்காந்து டீ குடிச்சிட்ருப்பாங்க
ஆமா நீங்க எப்டி வெயில்ல குடிக்க பிடிக்குமா இல்ல நல்லயி
ஆ வெயில்ல கொஞ்சோ ஈவி்னிங் டைம்ல கம்மியானோன டீ குடிப்போ பகல்ல எல்லா வந்து ஜூஸ் குடிப்போ
ஆ ஓகே ஓகே
நீங்க அப்ப ஜூஸ் மட்டுந்தா குடிப்
ஆமா ஆமா இந்த மாரி டீ, காஃபி பழக்கோ இல்ல குடிப்பே எப்பவாச்சோ டீ, ரொம்ப வீட்ல ஃபோர்ஸ்ப் பண்ணி குடுத்தாங்கனா குடிப்பே இல்ல மார்னிங் மோஸ்ட்லி நா சாப்ட மாட்டே பசிச்சதுனா டீ பிஸ்கெட்டு
ஓகே ஓகே ஓகே
லஞ்சுக்கு முன்னாடி அந்த மாரி
ம் தெரிது தோழா நம்ம இந்த ட்ரெயின்ல பஸ்ல அதுல எல்லா டிராவல் பண்றோல அத பத்தி பேச்லா
ம்
நீங்க பஸ்ல போறது மோஸ்ட்லி அதிகமா இருக்குல்ல அதிகமா இருக்குமா இல்லட் ட்ரெயின் அந்த மாதிரி போவீங்ளா இல்ல பைக்கு
பஸ்சுல நா இது வரைக்கு ஊர் விட்டு ஊர் கடந்து ஒரு பஸ்ல போனதே இல்ல
அப்டிங்ளா ஆ
ஆமா ஒரு வாட்டி கூட போனதுல்ல இது எந்த ஊருக்கு போனுனாலு நா ட்ரயின்லதா போயிருக்கே பிளைட்லியு இது வரைக்கு போனதில்ல ஊர் கடந்து ஊருக்கு போணுன்னாலே ட்ரெயின்ல தா போயிருக்கே அவ்ளோதா அந்த மாரி இங் அது பஸ்லனா எனக் கொடைக்கானலுக்லா பஸ்ல போயிருக்கு எப்டின்னா இங்க இருந்து பழனி போய் எறங்கி அங்க இருந்து பஸ்ல போயிருக்கே
ஓ
அந்த ட்ரிப்பு பஸ்சு இருக்குல்ல அதுல போயிருக்கஅந்த மாரி இந்த டிராவல் பஸ் இந்த ஊர் பஸ்ல எல்லா இந்த ஊர் கடந்து மாரி நா போனதில்ல
ஓகே தோழர் ஓகே ஆனா அந்த பஸ்ச விட ட்ரெயின் வந்து கொஞ்சோ வசதியாவே இருக்கு இல்லிங்களா
ட்ரெயின் ஜோர்னி தா எனக்கு ரொம்ப புடிக்கு நல்லாருக்கு அதுவு ட்ரெயின் ஜோர்னியில மழ மட்டு பேஞ்சுரு ச்சுனா அந்த ஜோர்னியே ஆசமாக இருக்கு
அப்டிங்களா நா ட்ரெயின்ல எல்லா போயிருக்கோ பட் ம மழ வரும்போது ட்ரெயின்ல போனதில்ல நீங்க சொன்
அந்த அந்த டைமு மழ மழ வர மாரி ட்ரெயின்ல போனீங்கன்னா அந்த அப்படியே ட்ரெயின் போற வழியெல்லா மண் வாசனையா இருக்குமா அதெல்லா அப்டியே சூப்பரா இருக்கு அப்டியே மண் வாசனையோடு போம் போது மழ பெய்ந்துகிட்டே இருக்க நம்ம அப்டியே நேச்சரா பாட்டு கேட்டுடே போலா
ம்
சிட்டிக்குள்ள ட்ரெயின் போன வேஸ்ட் அந்த டைம்ல வந்து கொஞ்சோ அந்த மூஸ் எல்லா பக்கமு மோஸ்ட்லி அந்த ட்ரெயின் வெளிய தானே போகு அந்த டைம் அப்டியே பச்ச பசேன்னு இருக்குமா அப்டியே மல எல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு அத பாக்க அப்படியே அந்த மண் வாசனையோடு அப்டியே எதாச்சு சாப்ட்டுக்கிட்டே அப்டியே வேடிக்க பாத்துட்டு போறது ஒரு நல்ல அனுபவமா இருக்கு
ம்
ஆஹ நீங்களு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சீசன் டைம்ல மோஸ்ட்லி எங்கயாச்சு ஊருக்கு போனீங்கன்னா ட்ரெயின்ல ட்ரை பண்ணுங்க அப்ப வந்து கண்டிப்பா மழ பெய்யு
பஸ்லயு அதிகமா போனதில்ல ட்ரெயின்லயு அதிகமா போ அது ரெண்டு ஈக்குல்லா தா இரு க்கு ஆனா நாங்க பைக் ரைட் வந்து நெறையா போவோ ஆ எடுத்தா பைக்கு எறங்ன்னா பைக் கு வந்தா பைக்கு அந்த மாரி பைக் தா ம் எங்க போறதா இருந்தாலு நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரெயின்ல போற எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருக்கோ அதே மாதிரி பைக்ல போறது சூப் சூப்பரா இருக்கு அதுவு மழ வர டைம்ல போறது ரொம்ப நல்லா இருக்கு
பைக்கில நம்ம ரொம்ப லாங்ல்லா போறதில்ல
நாங்க எவ்ளோ தூரனாலு பைக்ல நெறைய டிராவல் பண்ணி இருக்கோ சோ வந்து இந்த பைக் ரைட்டு சூப்பரா இருக்கு ஆ சேஃப்டியா போனுன்னா ட்ரெயின்ல போலா ம்
ஸ்
ட்ரெயின்ல போறது நல்லா இருக்கு ட்ரெயின்ல போறது சூப்பரா தா இருக்கு நாங்க போயிருக்கோ போம்போது ந்து நல்லா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தா பஸ்ஸ விட நம்மளுக்கு கொழந்தைங்கள எல்லா எடுத்துட்டு போம் போது அதுக்கெல்லா ட்ரெயின் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாளா நல்லா இருக்கு
கம்ஃபர்டபுளா லாங் டிராவல்னாலே ட்ரெயின் மட்டுதா மஸ்ட்டு
ம்
ஆனா நா இப்ப ஒன்டே ஃபுல்லா டிராவலிங்னா அது ட்ரெயின் தா பெஸ்ட்
அந்த ட்ரெயினோட சத்தமு நல்லா இருக்கு நம்ம ட்ராவல் ட்ராவல் பண்ணம ஆ அது ஒரு அதோட அந்த ஆரண் சவுண்ட் ஆகட்டு அப்றோ சிக் சிக் சிக் சிக் நா அந்த மாதிரி போகு இல்லையா அந்த மாதிரி இருக்கறது அதெல்லாமே நல்லா இருக்கு
ம்
கார்ல காரு கார பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க கார்ல போறத பத்தி
கார்ல இந்த மாரி சும்மா எப்போவாச்சு கேப் புக் பண்ணி போறதுதா காரு
ம்
அது நம்மகிட்ட தனியா கார்லா இல்லையா சோ அதனால கார பத்தி எல்லா அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆனா ஃப்ரெண்ட்ஸா கார்ல போம்போது நல்லா இருக்கு ஃப்ரெண்டு கார் வச்சிருக்கான் ஒருத்த அவன் கார்ல ஃப்ரெண்ட் ஸ்சா போபோது நல்லா இருக்கு அதையு ஃபண்தா காருலயே ஜாலியா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு காருள்ள ப்ரெண்ட்ஸா போனா மாரி மாரி கலாய்ச்சுக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு
ஆ
அதுகப்பறோ இந்த ரெண்ட்டக்கு கார் எடுக்க போவோ ஃப்ரெண்ட்ஸா அப்பவு நல்லா இருக்கு
ஆ
கரெக்டா கார்ல சிக்குனு உக்காந்துகிட்டு இருக்கி கிட்டு
உ
நல்லா இருக்கு அது கொஞ்சோ
அது ஃப்ரெண்ட்ஸ போமோது அதுல வந்து பாட்ட எல்லா போட்டு அதெல்லா பாடிகிட்டே அது வந்து போபோது ஜாலியா இருக்கு இல்லயா
ஆமா வெளிய போறவங்கள யாரயாச்சு கலாய்ச்சுகிட்டு ஜாலியா
ஆ
அப்டியே பசங்களுக்குள்ளே மாத்தி மாத்தி கலாய்ச்சு கி ட்டு எதாச்சும் பத்தி பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு அது ஒரு ஃபண்ணு அது ஒரு தனிப்பட்ட முறையான சங்க ஆன ஃப்ரெண்ட்சுகுல்லனா அது வேற மாரில
ம் ஆமா நீங்க எனக் ஏதாவது ஒரு நாள் தா ட்ரிப் போவீங்ளா இல்ல வார இல்ல இப்ப சனிக்கிழம ஞாயித்துக்கிழம வருதுன்னா ம்
எப்பனா இயர்லி ஒன்ஸ் தா இப்ப கொடைக்கானல் கேரளா அந்த மாரினா போன வருஷம் போனோ நா அந்த மாரிதா போவ ஆனா பசங்கலா இப்ப ரீசண்டா கூட ஓகேனகல் போயிட்டு வந்தாங்க அந்த மாரி சின்ன சின்ன ட்ரி ப்பு அடிக்கடி போவாங்க பெரிய ட்ரிப்னா இந்த மாதிரி ஒன்ஸ் ஒன் வீக் ட்ரிப் அந்த மார்னா
ம்
ஆ இயர்லி ஒன்ஸ் போவ வருஷத்துல ஒரு நாள் போவாங்க
ம்
அப்டி இல்ல சின்ன சின்ன ட்ரிப்னா இது ஒரு நாலு மாச ஒருக்கா அந்த மாரி
ம் ம் ஓகே ஓகே இப்ப இருக்க சோசியல் மீடியால்லா பத்தி என்ன நெனைக்கிறீங்க
சல் மீடியா இப்ப தேவைக்கு இருக்கு தேவ இல்லாமையு இருக்கு யூஸ்சுன் பாத்தா நறையா இருக்கு
சோஷியல் மீடியால இருக்கனால தா நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் எல்லா தெரியுது அத
தெரிதா அது தா சொல்ற அது மூலியமா நறையா கத்துக்கவு முடிது அது மூலியமா நறையா அழியிறவங்களு இருக்காங்கல்ல
ஆமா அது ந நறைய விஷய விஷயங்கள் அதுக்கு அதுல கத்துக்கற விஷயங்கள் நெறய இருக்கு அப் இப்ப நம்ம வந்து அந்த கத்துக்கற விஷயங்களதா எடுத்துக்கணு
இப்ப வந்து நம்ம தேவைக்கு அத யூஸ் பண்ணா ஓகே அது தேவைக்கு நம்மள பயன்படுத்திக்க வுட்ற கூடாது அந்த மாரி இருக்குற வரைக்கு சோசியல் மீடியா சூப்பர் தா நம்ம ஏதாச்சும் நம்ளுக்கு எதுவுமே தெர்லனா கூட தக்குன்னு எதாச்சு நம்ம தெரிஞ்சு பண்ணணுனா அதுலதா நம்ம சமூக வலை தா நம்ம பாக்குற மாரி இருக்கு அனால இது நல்லது தா
என்ன என்ன கேட்டீங்கன்னா சோசியல் மீடியா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நெறய விஷ் விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லல்லா நா அதுல வந்து நெறய கத்துக்குட் டுருக்கே ம் ஆஹ் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள எல்லா எடுத்துக்கோங்களே ஒரு சமைக்க தெரியலனா கூட நம்ம வந்து அத பாத்து கத்துக்லா ம் இல்ல நம்ளுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணுனா இத வந்து இப்டி செய்யலா
ம்
செய்யலான்றத கூட அதுல பாத்து கத்துகலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்மளுக்கு தெரியும் இப்போ கொழந்தைங்களுக்கு பாடோ சொல்லி க்கறதாகட்டு அ எதுவா இருந்தாலு உடனக் உடனே நாங்க வந்து சின்ன கொழந்தைங்கள்ல இருக்கம் போது ஒரு வீட்டு பாடோ பண்ணனுனா கூட நம்ளுக்கு வந்து யாராவ யாராவது ஒருத்தரோட உதவி வேணு ஒன்னா அம்மா சொல்லி குடுக்கணு இல்லன்னா அப்பா சொல்லி குடுக்கணு இல்லன்னா பக்கத்து வீட்ல போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணு இப்ப அப்டி இல்லல்ல
ஓமா ஆமா கரெக்ட்டு இப்ப வந்து ஆ எதாச்சு ஒன்னு தர்லனா தக்குன்னு நம்ம சோசியல் மீடியாவ போட்டாலே வந்துருது நம்ளுக்கு எது ஒன்னு தெர்லனா
ஆ என்ன பண்ணனு அப்டின் நம்ம எடுத்துக்கிட்டோனாலே அது நல்லா கிளியராவு நம்ளுக் சொல்லி தராங்க
ஆமா ஆமா கரெக்ட்டா சொன்னீங்க
அதுலயு ஒரு சிலர்ஸ்சல்லா வந்து ஃப்ரீயா வந்து கத்துக்க சொல்றாங்கல்லயா
ஆ சில கோர்ஸ்ல்லா நெறயா இருக்கு
ஆமா நெறய கோர்ஸ்ல வந்து ஃபீஸ் கட்டாமயே அ நம்ம வந்து கத் த்துக்கலான்றதெல்லா வந்து அவங்க
அச்சிவ் பண்ண வந்து அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லு
ம் நெறய பேர் அதுக்கு முன் வராங்க நம்ம ஃப்ரீயா நம்ளுக் தெரிஞ்சத வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லித் தரணு அப்டின்ட்டு அதுக்கு முன்னாடி வராங்க
நா வந்து இந்த காலேஜ் ஆமா நா இந்த காலேஜ் டைம் படிக்க மாரி எனக்கு நெறய சம்ஸ்லா டவுட்டு நாளைக்கு எக்ஸாம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உக்காந்துதா யூடியூப்ல எல்லா வீடியோவயு பாத்து தெரிஞ்சுக்கிட்டு
ம்
சம்மு சம்முளா கத்துக்கிட்டு எக்ஸாம்ல போய் எழுதுறது ஏன்னா நம்ம சார் சொல்லி தரும் போது அங்க காலேஜ்ல கூடோ அவ்ளவா கவனிக்க மாட்டோ அப்டியே ஆடிக்கிட்டு இருப்போ அதனால என்னனன் நோட் பண்டுவந்து நம்ம வந்து சோசியல் மீடியால பாத்து தெரிஞ்சுக்கிறது அது ஒண்ணு யூஸ்ஃபுல்லா ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கு
இப்டே பேசின வரைக்கு நம்மளுக்கு குடுத்த கால அவகாசல்லா முடிஞ்சுவிட்டு நாம வாய்ப்பு இருந்தா இனி ஒரு கால்ல கனெக்ட் ஆவோ நன்றி
நன்றி